ஹலோ ஆ நல்லாருக்கீங்ளா எடைல ஒரு ஃபங்ஷன்ல பாத்தே நீங்க அதுக்குள்ள கெளம்பிட்டீங்க நா கூப்டுக்கிட்டே இருந்தே நீங்க அதுக்குள்ள பைக்ல ஏறி போயிட்டீங்க மேம்
ஆமா ஆமா தோழி பாப்பாவ ஸ்கூல்ல விட்டு வந்திருந்தே
ஓ அதனால அர்ஜெண்ட்டா
ஆமா ஏனா நா வந்து வேன் போடல நம்ம சரி ஸ்கூல் பக்கத்துலதான இருக்கு எப்டி இருந்தாலு நம்ம கொஞ்ச தூர கொண்டு போய் பைக்ல கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல ஏத்தனு அதுக்கப்றோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான நம்மளே கொண்டு போய் விட்றலா அப்டின்னு நெனச்சிட்டு விட்டுட்டு வந்தே இப்ப நா அன்னைக்கு ஃபங்ஷன் வந்தது காலைல பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு ஊருக்கு வந்தே அ ஃபங்க்ஷன் முடிஞ் ஞ்சதோ இல்லயோன்னு கரெக்டா நாலு மணிக்கு பிக்கப் பண்ண வரணுமேனு வேகமா வந்துட்டே
செரி நா கூப்புட்டே நீங்க அதிகமா அவசரமா போனீங்க சேரி வேலையா இருக்கும் போல அப்டியே சரி ஃபோன் போட்டு பேசுவோமேனு தா இன்னைக்கு போட்டே சேரி சேரி எல்லாரு வீட்ல நல்லா இருக்காங்கலாம்மா பாப்பாலா நல்லா இருக்கால
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி
சேரி சேரி சேரி சேரி என்ன சமையலா ஆச்சா மதியானத்துக்கு
சமையல் இன்னைக்கு ஒன்னு பெருசா பண்ணல தோழி பாப்பாக்கு டிஃபன் கூட பண்ணல இன்ன எப்பவுமே வந்து நம்ம தெருவுல இடியாப்போ விக்கும் தோழி டெய்லியு
ஓ செரி செரி சூப்பரு அ அத வாங்கிற வேண்டிதா ஆ
இடியாப்பொ டெய்லியுமே வி்க்கு ஆனா நா வாங்கல எது எதாவ்து வீட்ல டிஃபன் செய்வே இன்னைக்கு காலைல ஒ கே இடியாப்பொ விக்கு வாங்கிக்கலான்ட்டு ஏழே முக்கால் வரைக்கு வெயிட் பண்றே இன்னைக்கு வரவே இல்ல தோழி
அச்சச்சோ ஆ நம்ம என்னைக்கு வாங்கணுனு நெனைக்கிறோமோ அன்னைக்குதா வராது
சரி லஞ்ச் வந்து ஆமா லஞ்ச் ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம மதியொ குடுத்துக்குலா இடியாப்போ வாங்கி காலைல தேங்கா பால் வச்சு சாப்ட்டுக்கலா அப்டின்னு ஐடியா பண்ணி சமைக்கவே இல்ல எட்டு மணி வரைக்கு அப்பறோ இடியாப்போ வரவே இல்ல சரி இனிமே வேற வழி இல்லன்னு அவசர அவசரமா ஒரு குஸ்கா மாரி செஞ்சு
சேரி செரி செரி ஆ ஆ
க்கத்து வீட்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவ்ங்க இருக்காங்க அவங்ககிட்ட கால் பண்ணி ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு குடுங்க அப்டின் சொன்ன அப்றோ டக் டக்குன் ஆமா ஒரு குஸ்கா ஆம்லெட் அப்றோ அவங்க ஃபுட்டுக்கு வந்து எதோ பொரியல் பண்ணாங்களா அது கொஞ்சொ வச்சு குடுத்தாங்க அப்றோ பாப்பா அத எடுத் துட் போயிட்டாங்க நானு இன்னிக்கு டீ செய்ல டிஃபன் ஐட்டோ எதுவு இல்ல
சேர் செரி இங்கே எப்போவும் போல தோச இட்லிதா
அ இட்லி தோச சும்மா சாப்ட்டுக்ட்டே இருக்காதீங்கப்பா அது வந்
நம்ப என எனக்கு ஒரு வேள சாப்ட்டா தோழி அப்பறோ பாத் தா புடிக்க மாட்டிங்து ஆனா வீட்டுல அதுதா விரும்புறாங்க என்னா பண்றது சாப்பட கூடாதுன் சொன்னாலு கேக்க மாட்றாங்க சுகர் இருக்கு
இப்போ நம்ம அரிசியுமே பாத்தீங்கன்னா நம்ம கடைல தான வாங்கறோ அது நெறைய பாலிஸ் பண்ணி அது கெடாம இருக்க என்னென்னவோ பண்ணி தா கொண்டு வராங்களா ம் அதனாலதா வந்து சுகர் வருது அப்பிடி இப்பிடின் சொல்றாங்க அதனால நீங்க கொஞ்சோ அரிசிய கொறைச்சிக்ங்க ஏனா எல்லாரு நெனைக்கிறாங்க மதியோ சாப்பாடு, சாம்பார், ரசோ சாப்பட்றோ காலைலயு சாய்ங்காலமு டிஃபன் தான சாப்புட்றோ அப்டிங்கறாங்க இட்லி, தோச டிஃபன்னு சொல்றாங்க அது அரிசின் நெனைக்கவே மாட்றாங்க யாரு
ம் ம் ம் ம் ம் சப்பாத்தி சாப்ட்டாலு ஆமா அதையே அரச்சிட்டு தோசையா ஊத்தி சாப்பட்றோ ஒடம்பு ஃபுல்லா நம்மளுக் ஃபேட்டு தா நெறைய ஏறுது ஆமா ஆமா
பாருங்களே ஒரு டாக்டர்ட்ட போய்ட்டு டாக்டர் நீங்க என்ன சாப்பட்றீங்க அ அப்டின் கேட்டா இவங்க சொல்றாங்க காலைல டிஃபன் டாக்டர் மதியோ சாப்பாடு டாக்டர் நைட்டு டிஃபன் டாக்டர் அப்டின் சொல்றாங்க அந்த டாக்டர் வந்து யூடியூப்ல பேட்டி குடுக்குறாரு இந்த மாரி சொல்றாங்க இதுல இவங்க சாப்பட்றதுல எங்க வந்து ப்ரோட்டீன் இருக்கு ப்ரோட்டீன் சத்து சுத் தமாவே இல்ல நம்ம ஸ்கூல்லெல்லா படிச்சிருக்கோ ஞாபகோ இருக்கா ஒரு பாடி பில்டிங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன் தா யூஸ் பண்ணுவோ நீங்க சாப்பட்றதுல எதாவ்து ப்ரோட்டீன் இருக்கான் கேக்கறோ அவங்க அதெல்லா இல்ல டிஃபன் சாப்பட்றோ டிஃபன் சாப்பட்றோன் சொல்றாங்க புரிய வெக்க முடியில என்னால அப்டின் ஒரு டாக்டர் வந்து பேட்டி குடுக்குறாரு
ஆமா ஏனா அவுங்க அந்த காலத்துலர்ந்து அப்டியே சாப்ட்டு வந்தவங்க சொன்னாலு புரிய மாட்டிங்கிது
ம் ஆனா அந்த காலத்துல அதுல அந்த காலத்துல தோழி நம்ம பாத்தீங்ன்னா அந்த கேவுரு கூழு, கம்புக் கூழு, சோளக் கூழு,
பாருங்க தொண்ணூறு வய்ஸ் வரைக்கு சூப்பரா இருக்காங்க
ஆமா இந்த பயிறு வகைகள்லா பாக்கறீங்ளா அதெல்லா இப்ப நம்ம கேள்விப்பட்டதே இல்ல நீங்க செப்பயிறுன் ஒன்னு கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஊர்லயா என்ன செப்பயிறா
செப்பயிறு
இல்லயே நா கேள்விப்பட்டதே இல்லயே நா வீடியோல கூட எதுலயு பாத்ததில்லயே
செப்பயிறு, நரிப்பயிறுன் ஒன்னுருக்குதா
அப்டியா அவ்ளோ பயிறு இருக்கு இதெல்லா அழிஞ்சு போயிடுச்சி போல
ஆமா அந்த செப்பயிறு நரிப்பயிறுங்கறது எல்லா பயிறு பருப்ப விட அவ்ளோ சத்தா
ஆ ஆ அதா அவ்ளோ வகையான பயிறுகள் வந்து அழிஞ்சி போயிடுச்சுன் சொல்றாங்க
ஆ அந்த காலத்துல அந்த நரிப்பயிறு, செப்பயிற வந்து அப்பிடியே எடுத்து வேக வச்சி அது நம்ம சாதாரணமா அந்த எண்ணெ கடுகெல்லா போட்டு தாளிச்சி அதயே சாப்டுவாங்களா
அப்டியா
ஒரு நே ஆமா ஒரு நேரத்துக்கே சாப்புடுவாங்களா அதுல அவ் வ்ளோ பு்ரோட்டீன் அவ்ளோ சத்து இருக்கு இப்ப நம்ம என்ன சாப்புட்றோ நம்ம சாப்ட்ற சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல்ல என்ன ப்ரோட்டீன் இருக்கு என்ன சத்து இருக்கு உங்களுக்கு
ஒன்ட்ல என்ன ஒன்னுமே இல்ல இந்த பருப்புல கொஞ்ச ப்ரோட்டீன் இருக்கு அவ்ளோதா
ஆ
மத்தபடி எதுவுமே கெடையாது அதலா நம்ம காயு சாப்புட்றது கெடையாது ஃபைபரையு சுத்தமா ஒதுக்கிர்றோ அதா அந்த காலத்துல வெறு இந்த பயிறு வகைகள சாப்ட்டே இன்னமு நூறு வயசு வரைக்கு எல்லா உயிரோடதா இருந்துருக்காங்க இப்ப பாருங்க ஃபாஸ் ட்டு ஃபுட்டு பீஸ்தா அது இதுன் போயிடுச்சு ஒடம்பெல்லா கெடுத் துக்குறாங்க ஃபேட் வருது ஹாட் அட்டாக் சின்ன வயசுலே வருது சுகர் சின்ன வயசுலே வருது எல்லா ஒட
இப்போ கலர்ஃபுல்லா கவர்ச்சியா வச்சிருக்காங்க உணவெல்லா
ஆமா முன்னாடி பாக்குற உணவுல வந்து நம்ப கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாலா இருக்காது இருக்காது ஒடம்புக்கு எது நல்லதுனா ப்ப சாப்ட்டாங்க இப்ப கலர் கலரா க்ரீன் கலர் ரெட் கலர் அது மாதிரி கலர்ஸ்ஸ பாத்துதா இப்ப சாப்புட்றாங்களே பாத்தாலே சாப்
இப்ப நம்ம பசங்களையே பாருங்களே மம்மி இன்னைக் என்ன சமையலு இட்லி ரெட் சட்னியா கிரீன் சட்னியா
ம்
அ ரெட் சட்னினா நமக்கு வந் தக்காளி சட்னி கிரீன் சட்னி னா எதாவ்து பொதினா கொத்தமல்லி இதுல ஒயிட் சட்னி வேற வந்துருச்சு சு சிஸ்டர் இப்போ ஒயிட் சட்னி என்னன்னா தேங்கா சட்னியா தேங்கா சட்னியா ஆமா அந்த மாரி பஸ் பசங்க இப்பிடி கேட்டு இப்பலா சாப்ட ஆரம்பிக்கிற சூழல் வந்துருச்சு
ம் பிள்ளைங்க வெளில போனாலே ஃப்ரைட் ரைஸ் வேணு சிக்கன் ரைஸ் வேணு இப் இப்டி போயிட்ருக்காங்க எல்லாருமே எல்லா போய் இப்ப யாருமே இட்லி தோச அதெல்லா சாப்புட்றதே கெடையாது
இட்லி தோச சாப்பறத்துக்கு வீ்ட்லே இருக்க வேண்டியதான எதுக்கு ஹோட்டலுக்கு எங்க கூட வர ன் நம்பள்ட்ட கேக்குறாங்க ம் ம்
நம்ம வெளில அங்க போனா இதா சாப்புடுவோ இப்ப வெளில எதுக்கு வரோ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்புட்றதுக்கு வெரைட்டியா எதாவ்து சாப்புட்றதுக்கு அடுத்த வாட்டி இந்த வாட்டி நியூவா டிஷ்ஷூ சாப் அப்ப அடுத்த வாட்டி நியூ டிஷ்ஷு ட்ரை பண்ணனு அப்டின்றாங்க புதுசு புதுசா ட்ரை பண்ணுனு சொல்றனால கடைகளு அதிகமாயிடுச்சு அவ்ங்க டிஷ்ஷூ எதெதோ போட்டு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதையு புதுசு புதுசா இவ்ங்களு ட்ரை பண்றன்னு எல்லா சாப்ட்டு சாப்ட்டு கடைசியா நோய்ல கொண்டு வந்து வுட்ருது
அந்த நோய்க்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வீடு வாசல் எல்லா வித் த்து செலவு பண்ற மாரி ஆயிடுது
ஆமா ஒரு மருத்துவர்ட்ட போனம்னாலே முன்னாடிலா நூறுவாய்ல பாத்துட்டு வந்துர்லா இப்ப நூறுவாயோட போ முடியுமா அக்கௌண்ட்ல அஞ்சு ரூவாய்க்கு கொறையாம இருந்தாதா போவே முடியும் போல மாத்திர வா டாக்டரு எர்நூரூவா பீஸ்சுன்னா பில்லு மூவாயிரோ குடுக்குறாங்கமா வெறும் மாத்ரைக்கு மூவாயிரோ கேட்டா ஒன்னுல்லன்றாங்க ஒடம்புக்கு மாத்ர சாப்ட்டா அது பெஃய்லியர் ஆவுது இது பெஃய்லியர் ஆகுதுன்னாங்க என்ன பண்றத்னே தெரில எல்லாத்துலயுமே என்விரான்மெண்ட் சுத்தமா எல்லாமே மாறிடுச்சி
உம் அந்த காலத்துல உணவே மருந்து உணவே மருந்துன் சொன்னாங்க
இப்ப உணவே வெஷமாயிட்ருக்கு
உணவே வெசமா போயிருச்சி இந்த காலத்துல அது நல்லது நம்ப பண்ணி குடுத்தாலும் அந்த நம்ப பசங்களுக்கு புடிக்க மாட்டிங்குது இது என்ன இப்புடி இருக்கு டேஸ்ட்டே நல்லால்ல டேஸ்டே நல்லால ஒரு ஸ்நாக்ஸ் கூட நம்ம உம்
தோச கேட்டா க்ரிஸ்பியா வேணுமா இட்லிய பாத்தா ஏ குண்டா இருக்கு அப்டின்ட்டு முன்னாடில்லாம் இட்லி பானைல ஊத்னாங்க இப்ப இட்லிய வேக வச்சி என்ன பண்றாங்க எண்ணெய்ல போட்டு வட மாரி ஃப்ரை பண்ணி எடுக்குறாங்க இதுல என்னா இருக்கு அதுல எவ்ளோ கொலஸ்ட்ரால் இருக்கும் எண்ணெய்ல போட்டு இட்லி பொறிச்சி எடுக்குறாங்க இட்லி ஆவில வெந்தது ஒடம்புக்கு நல்லதுன்னு சாப்ட்றாங்க அதுல எண்ணெ தேவப்படாது அப்டின்றதுக்காக இப்ப அதையுமே மாத்தி செஞ்சி சாப்ட்றாங்க அப்ப அதுவும் பீசாவும் ஒண்ணுதா எல்லாமே கேடா போயிடுச்சி ஒடம்புக்கு அதா இருக் இருக்கற ஆரோக்கியமா உள்ளத வந்து எப்படிலாம் எண்ணெய கொண்டுட்டு அந்த எண்ணெ இத கொண்டுட்டு அதா நெறைய பேருக்கு பிரச்சன வந்ததா சொல்றாங்க என்ன அப்டியேதா போயிட்ருக்கு நம்ம ஒடம்ப நம்மதா பாத்துக்கணு அதுக்கேத்த மாரி நம்ப வந்து சாப்பற்து ப்ரச்சனல அதுக்கேத்த மாரி நம்ப கொஞ்சோ ஒடம்ப வளச்சு நெளிச்சு ஏதா உடற்பயிற்சி செஞ்சோம்னா அதுக்கு ஏத்த மாரி இதாகும் இருந்தாலு சாப்பாட்லயு நம்ம கொஞ்சோ கான்சன்ட்ரெட் பண்ணிக்கணு இல்லாட்டி அதுவு நோய்தா நமக்கு
ஆமாம் தொழி
உம்
ஸ் சரி
எப்டியோ நம்ப ‌முடிந்தவரை வீட்டுல நம்ம கொஞ்சோ இயற்கையா எடுத்து சாப்ட பழகணு ஒரு வேள பழோ ஒரு வேள காய்னு எடுத்துட்டு மூணு வேளயும் பண்ணம்னா கரெக்டா இருக்கும் உம் நீங்களா அதே ஃபாலோ பண்ணுங்க நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுவோ
நம்ம சொல்லி் குடுப்போம் தோழி
ஆமா நம்ப இப்ப இவங்கள்ட்ட சொன்னாதா அவுங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அத ஃபாலோ பண்ணுவாங்க
ஆ ஏன்னா அவங்க கொஞ்சோ வளந்ததுக்கு அப்றோ நம்ம பேச்சு கேக்க மாட்டாங்க அவுங்க ஒரு விதத்துல வளருவாங்க அவங்க நம்மள மாரி ஸ்டேஜிக்கு வரும்போது அப்ப யோசிப்பாங்க நம்ம அம்மா அப்பா நமக்கு இதெல்லா சொன்னாங்கல்ல நம்ம பிள்ளைக்கு நம்ம இதெல்லா செஞ்சு சொல்லி குடுத்து வளப்போ அப்டின்னு அவங்க மாறுவாங்க அதனால நம்ம கடம நம்ம சொல்லி குடுப்போ நம்ம வீட்ல நல்லா ஆரோக்கியமான உணவு செஞ்சு குடுப்போ அதுக்கப்றோ காலோ காலம் எப்டி வந்து மாத்துதோ அந்த மாரி மாறவே மாறி மாறிக்கெட்டு அப்றோ நாம என்ன பண்றது
ஆமாங்க சரி தோழி எனக்கு நெட்வொர்க் கொஞ்சோ ப்ரச்சனையாருக்கு நம்ம அப்பறோமா பேசுவோமா ஆ சேரி பாப்போ சீக்கிரமா பாப்போ பாய் ம்